கேக்குதா ப்ரோ
ஆ கேக்குது ப்ரோ கேக்குது ப்ரோ நா கொஞ்சோ நம்பர் எ நீங்க எப்பயுமே இந்த நம்பர்ல கொஞ்சோ எரர் ஆயிடு போடும்போது
செரி செரி அந்த நைனுக்கு ஜீரோ ஆயிடு இல்லன்னா எயிட் ஆயிடு சேரி
நம்ம வந்துட் திங் டைமிக்கு எரர்தா அதிகமா பண்றது பக்கத்துல ஏன்னா ஜீரோ பக்கத்துல நைன் இருக்குல்ல அதனால ம் சொல்லுங்க
ம் ம் ம் ம் ஆமா டெக்ஸ்ட்தா அதெல்லா ஆ அதெல்லா டெக்
ஆ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றப்போ எப்டி வருமா ஸ்பீடா வருமா
ஆ அதெல்லா அதெல்லா ஸ்பீடா டெக்ஸ்ட் பண்றே ப்ரோ நம்பர் மட்டும்தா எனக்கு எரர் ஆவு எப்பயுமே டெக்ஸ்ட் பண்ணு போது ஏன்னா வந்து நம்பர்ல வந்து ஓ எ இது வந்து எப்டி சொல்லுது ஹேங் ஸ் கொஞ்சோ பெருசு சொல்லப்போனா பிங்கர்ஸ்ஸு நா வந்து ஜீரோ அமுக்க போய் நைன் வுழு அதுவு நா பாக்காம சென்ட் பண்ணி விட்டுருவே அதுதா நம்பர்ஸ் மட்டும்தா எர்ராரு மெசேஜ் எல்லா ஓரளவு நல்லா வந்துரு அவ்ளோவா மிஸ்டேக் வராது மெசேஜ்ல பெரும்பாலு ஆ
ப்ரோ சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே ப்ரோ நீங்க சாப்ட்டீங்களா ஆ சாப்
ஆ நா தா ஃபங்க்ஷன் போயிட்டு இப்பதா வந்தே ஃபங்க்ஷன் போயிட்டு அ அது இங்க வீட்ல எதுவு இல்ல இங்க ஃபங்க்ஷன் ஒண்ணு இருந்துச்சு அங்க அட்டன் பண்ண போயிட்டு வந்தோ அது சொந்தக்காரங்கள்து மேரேஜு வந்து போன லாஸ்ட் போர் டேஸ் முன்னாடி நடந்துச்சு அதுக் ஈவ்னிங் வந்து ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க அதுக்கு போயிட்டுந்தோ அதா அந்த சொ சொந்தகரவா அதனால செரி கால்லியே அவுங்க போயிட்டு இருந்தாங்க செ இப்ப நா மதியோ அங்க போயிட்டு
ஓகே ஓகே ஓக்கே அதா எப்டி அவுங்க தூரத்து சொந்தமா இல்ல ரொம்ப கிட்டவா சித்தப்பா
ஒ ரொம்ப இது ரொம்ப அந்த எப்டின்னா ரொம்ப தூரமு இல்ல ரொம்ப கி அப்டின்னா பாக்கு சித்தப்பா பையன்ற மா
அது இன்ன ப்ரோ எனக்கு தெரிஞ்சு கல்யாணோ நேத்து நடந்தே நேத்து நைட்டு கல்யாணோ நடந்துன்னா அடுத்த நாள் காலையிலே ரிசப்ஷன் நடக்கு இதுன மூணு நாள் நாலு நாள் கழிச்சி ரிசப்ஷன் நடக்குது புது
ஆமா எ கல்யாண வந்து நடந்துடு ப்ரோ கல்யாண முடிஞ்சிடு
ஆ
வெஜ்ஜ போவாங்க வெஜ்ஜூ நான்வஜ்ஜூ போட்ருந்தாங்க ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு ஒரு அவங்க வாரம் கழிச்சு கூட செய்வாங்க
ம் ம் கேக்குதா ப்ரோ வாய்ஸ் லைட்டா பிரேக் ஆகுது
கிராண்டா அ எ நா பேச ச கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது அரேஞ்ச்சு மேரேஜ் தான
அதா கல்யாணன் வந்து கோயில்ல நடக்கு சில டைம்ல வந்து அவங்க வந்து ரிசபஷன் வந்து ஆமா சேஞ் பண்ணிட்டு தா கல்யாண
ஓகே ஓகே
வந்து கிராண்டா ஒரக்கு நா
ம் ஓரளவு நார்மலா பண்ணிட்டு சண்டே ஆமா எனக்கு வந்து ஸ்பெஷல் தா வீ ட்ல கறிக்கொழபுதா எப்பயுமே சண்டே நாளே வீட்ல ஒன்னு பிரியாணி இல்லன்னா வந்து கறி கொழம்புதா அத மாதி ம் தம்பரூ பெசா அது எப் தா எல்லாரு வந்திருந்தானங்களா பங்க்ஷனுக்கு
அங்கய அங்கய போட்டுந்தாங்க இந்தாங்க கல்யாண ஒறே நிஷ இப்ப கேக்குதா ப்ரோ
கேக்குது கேக்குது சொல்லுங்க
அதா அது எல்லாமே போட்டா நம்ம பிரியாணி சாப்படுறப்போ அது எல்லா சாப்படு போது கரெக்டா நம்மளுக்கு சா ப்பிடவு முடியாது செரிமானு ஆகாது ஏதோ சாப்பறதுன்னு ஏகப்பட்டட்ட ஐட்ட இருக்கு ஏதோ ஒண்ணு இப்ப பிரியாணி ஆ இந்த இ அதெல்லா விட்டு வெறு பிரியாணி மட்டு சாப்ட்டு வந்தா ஓரளவுக்கு இருக்கு அது இது இதுன்னு ஏகப்பட்ட இருக்கும்போது எத சாப்பணு எத இது பண்ணனு தெரியாது
ஆ அது என்னா பண்ணுனா சும்மா டேஸ்ட் பண்ணு எல்லாமே லைட்டா நா அப்படிதா பண்ணுவே நெறைய ஐட்ட இருந்ததுன்னா எல்லா மொத்தமா வயிர் நெறையல்லா சாப்டாம கொஞ்ச கொஞ்ச டேஸ்ட் பண்ணுவே இந்த டேஸ்ட்
எ இதுல வந்து என்ன ப்ராப்ளம்னா இதா நார்மலா வந்து வெஜ்ஜு பங்க்ஷன் போ வெஜ்ஜ் போறப்போ நம்ம வேஸ்டேஜ் பண்ணா ஒரு வேளக்கு நம்ம கம்முணு நம்மளே வந்துடு சாப்பட முல்லனா பட் நான்வெஜ் அப்பற அப்படி இல்ல வேஸ்டேஜ் ஆக விடவே மாட்டோ எ அங்க விடவு மாட்டாய்ங்க ஏன்னா அது அவ்வ ளோ காசு குடுத்து பண்றாங்க இல்லையா அது நம்ம வேஸ் ட்டே எல்லா எடத்திலு அதனால ஓரளவுக்கு சாப்பட்றது மட்டு வாங்கிப்பே நானு அதுக்கு மேல நா வாங்க மாட்டே சில பேரு வந்து வாங்கிடுவாங்க அதே சாப்பட மாட்டாங்க
ஓகே ம் நீங்க எப்பிடி ப்ரோ ஃபங்க்ஷன்ல்லா போனீங்கன்னா ம் ஹலோ தா ஃபங்க்ஷன்ல்லா போனீங்கன்னா நல்லா பேசுற ஆளா பேசுற ஆளா நீங்க
நம்ம போயி அங்க அங்க ஃபங்க்ஷக்க பெரிய இருக்காங்கல்ல முக் கிதமா அந்த ஃபோட்டோ எடுக்க எட அத மட்டு பாத்துட்டு அவுங்ககிட்ட போய் அத எதோ நம் இங்க குடுக்கோணுல்ல கிஃப்ட் டோ இல்ல அந்த மொய் குடுப்பாங்கல்லையா
ஆமாமா ஆமா
ஆ அதக் குடுத்துட்டு நம்ம பேஸ்ட்டு நம் பாட்டுக் வந்துருவோ இல்லையா அவ்ள தா எப்பிடி
ஆ பெருசா யாரு அதா ஃபேமிலியோட போவீங்க பெருசா யாருக்கிட்டயு பேச மாட்டீங்க
ஆமா
தெ தெரிஞ்சவங்க யாருன்னா இருந்தா பேசுவீங்கல்ல
அவ்ன்ட்ட வந்து அவுங்க ஃபங்க்ஷன்லருந்து நா போண்னா நானு மட்டு தா வெளிய வந்துருவே பசங்க அங்க எ தம்பி தம்பி வந்தா போயிட்டு ஒடனே வந்துருவோ எல்லா முடிஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்திட்டு வரோ வீட்ல வந்துட்டு அம்மா அம்மாப்பா வந்ட்டு இருந்து பாத்துட் ஓரளவுக் அட்டன்ட் பண்ணிட்டு வருவே ஏனா வந்துட்டு நல்லாருக்காது இல்லையா
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா
எல்லாருகிட்டயு பேஸ்ற சொந்தக்காரங்க கிட்டயே வந்து நானு வந்து பேஸ்றது ஆம் ஆமா வந்து வெளிய இருக்கா எங்கியி
ம்
நா சொல்றே இங்க இல்ல அவ ரஷ்யால இருக்கா
ரஷ்யா ஓகே ஓகே
ஆ படிச்சிட்டு இருக்கா படிச்சிட்டுருக்கானா எம் பி பி எஸ்
கோர்ஸ்
இது டாக்டர் ப்ரோ டாக்டர்
கோர்ஸ் கோர்ஸ் ஓ ஓகே ஓகே ஓ எம் பி பி எஸ் நீட்லா இருக்குமே நீட் லாம் பாஸ் ஆனாரா இல்ல அவர் படிக்கு போது நீட் இல்லையா
ஆ நீ இல்லல்ல நீட் நீட் எப்பயோ வந்துருச்சு நீட்டெல்லா பாஸ் ஆயி மார்க் வந்து இங்க வந்து கம்மி நானூத்தி எம்பதோ சம்திங் நானூத்தம்பத் தா எடுத்துருந்தா இங்க வந்து கவர்மெண்ட் சீட்டு வாங்கனுனாவே ஆர்னூரு எ ழ்னூரு எடுக்கணுன்ல்ல அதுக்கு அங்க வந்து ஃபீஸ் கம்மி சோ அதனா ல அங்க வந்து நா எனக்கு தெரிஞ்சவங்களு படிக்க அங் போயிருந்தாங்க ஒரு டூ இயர்ஸ்க் முன்னாடி சோ அதனால அத வெச்சி ரெஃபரன்ஸ் வெச்சி அம்சுட் டோ
ம் ஓகே ஓகே எப்பிடி கால் பண்ணுவாரா டெய்லி டுவய்சாது
ஆ அதெல்லா அதெல்லா டெய்லி கால் வரு டெய்லி ச அங்க கேன்டீன் ஆ இல்ல இன்னு மூனு வர்ஷோ இருக்கு மூனு வர்ஷோ முடி ஞ்சி இன்னு ஆறு வர்ஷோ இல்ல டோட்டலா அஞ்சு வர்ஷ ஆமா அஞ்சு வர்ஷோ அங்க படிப்பாரு ஒன் இயர் வந்து அங்க ஒர்க்கு இது இன்டன்ஷிப்பு இருக்கு
ஆ ஆ ம் அவர் என்ன ஜென்ரலா இல்ல எதுனா
புரில
சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜென்ரல் டாக்டரா இல்ல ஸ்பெசிபிகேஷன் இருக்குல்ல
அது வந்து அத் அதுதா அது வந்து ஃபோர் இயர்ஸ் முடிச்சப்பறோ ஃபிப் த் இயர்ல தா வந்து அந்த இது அதுக்கு எடுப்பாங்க எந்த இதுல எது படிக்கணு எதுன்றது அப் பதா ஆகு அது வரைக்கு ஜென்ரலா வந்து எல்லாரு படிகிற அந்த இதுதா இப்போதைக்கி த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் ஆகு கடைசி இயர்ல மட்டுந்தா அவுங்க வந்து எந்த டொமைன் எந்த இதுல படிக்கணு எந்த பீல்டு அவுங்க பட்ச்சி ஹாட்லியா இல்ல எதுன்றது அவுங்க இது பண்ணுவாங்க
அதா உங்க வீட்ல வந்து நீங்க தா அவருக்கு வந்து இருந்தது ஆல்ரெடி ஆவுணுன் சொல் ட்டே இல்ல நீங்க யாருன்னா சொல்லிஇ
எல்லா வீட்லயும் எதுதான் இல்ல எல்லா அப்படி இல்ல எல்லாரும் வீட்லயும் சொல்லுவாங்க அவருக்கொரு பையன் இன்ஜினியர் ஒருத டாக்டர் அந்த மாதிரி கணக்கல தான் போச்சு நான் பஸ்ட் படிக்கலாம்ன நான் என்ன கேட்டேன்ப்ப அந்த டேம் வந்து வெளிய வர அளவுக்கு பெரிய வசதி இருந்தாலும் அவங்களுக்கு வந்த அந்த இது தெரியாது எப்படி இருக்கும் என்ன இருக்குன்றது தெரியாது னால நான் இன்ஞ்சினியரிங் நானே சரிஓ ஷுஸ்வேஷன் அவ்ளதான்ந்தானனு இன்ஜினியரிங் எடுத்து நானே படிக்க ஆரம்பிச்சேன் இப்ப டாக்டர் அட்லீஸ்ட் நம்ம இல்லைன்னா அவனாவ ஆகணுன்றதுக்காக
ஓகே ஓகே
நான் அவங்களுக்கும் அதான் ச
ம்
ஆஹ் டைம் இன்னும் ரெண்டு வருஷம் வேஸ்ட் எலாம் பண்றதுல்ல
ஆமா ஆமா நிறைய பேரு வந்து வேஸ்ட் பண்றாங்கல்ல
சோ அது வரது கஸ்ட்டோம் அட்டம்ட்ல வந்து நூறு எ அநூறு எடுத்து செகண்ட் என்ன கஷ்டமோ அதுல அவங்க கொஸ்டின் ஸ்கோர் மார்க்க அவங்க பண்ண முடியாது
ஹம் உம் ஆமா ஆமா சில பேருக்கு இருக்குகோம் ஆஹ்
எடுத்துோ அந்த முறுநூறுநூறு அவ்வளவுதான்
உம்
அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ட்ல எடுத்த மார்க்க அவங்க பீட் பண்ண முடியாதுன்றதுதான் லாஜிக் ஆமா
உம் உஹம் உம் ஏன்னா ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து எ சொல்றது ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க
ஸ்டாரிங்லநூட்டிங்கல வந்து ஒரு அட்டம் கது வந்து நானூத்தி முப்பது அடுத்தம் அதுக்கப்புறம் ஆமா ஆனாலும் அதான் அந்த டைம்லயும் அந்த கட் ஆப் தான் இப்பல்லாம் வந்து ஐ எவ்வளோ சிக்ஸ் பிப்டி சம்திங் இருக்கணும் எங்க கேட்டகரிக்கு பிசி
உம்
ஏன்னா பி சி கேட்டகரி எவ்வளவு இருக்கணும் கட் ஆப்நு சொல்லிட்டாங்க சிக்ஸ் பிப் இருந்தால த அ கவர்மெண்ட் சல டொனேஷன் வந்து இ பத்து வருஷம் பத்து பத்து லட்சம் இங்க கட்டுற மாதிரி அதனால இன்னொரு வருசம் படிச்சது அது எல்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ட் ல போர் எய்டிஒ ச போர் தேட்டி எடுத்தான் செக வந்து த்ரீ எயிட்டி என்னம எடுத்தான் தேர்ட் அட்டம்ட்ட ஏதா தேர்ட் அட்ட
தான் பர்ஸ்ட் அட்டம்ட் அவ்ளோ மார்க் எடுக்கும் போதே நீங்க ட்ரை பண்ணிருக்கலாமே ப்ரோ அதுதான் பர்ஸ்ட் அட்டம்ட்ல வந்து போர் எயிட்டி எடுத்தாருல ஹலோ கேக்குதா
இல்ல அதான் நானும் போர் எயிட்டி போர் தேர்டி எடுத்திருக்கான் இன்னும் ஒரு வருஷம் படிச்சா இன்னும் ஒருமா எக்ஸ
எக்ஸ்ட்ரா வரும் ஆஹ் கொஞ்சம் ஆசை ஆ் ஓகே ஓகே ஓகே அப்படிதான் பட் வந்து அப்போ அப்போ எதுவும் நீங்க அப்ளிகேஷன் போடலையா எதுலயுமே
இல்ல நான் வந்து ஆனா நான் வந்து நான் வந்து இ பிளான் பண்ணி வச்சிரு அவங்க வீடுகள் எல்லாம் எதுக்கு சொல்லல நான முன்னாடி பிளான் பண்ணியிருந்தேன் ஏசி இப்ப இது மாதிரி பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன் சோ அதது வந்து அப்படி ஒன் இயக்கு அப்புறம் முடிச்சு ரிசல்ட் வந்தப்புறம் உடனே டக்குன்ன பிளான் பண்ணிட்டோம்
உம் ன்னர் கால்
சரிப்பு ஆ ஆ நா பண்ற
ஆ பண்ணுங்க